ஆஹ் வணக்கம் தோழா கேக்குதுங்களா ந பேசுறது
ஆ கேக்குதுங்க தோழர் ஆ நல்லா இருக்கு சிஸ்டர் அதுதா ஆ இல்ல சிஸ்டர் நீங் நீங்க சாப் டீங்ளா
இன்னு இல்ல தோழா இன்னு செய்யவே இல்ல ஒக்காந்துருக்கே செய்யணு பொங்கல் செய்லா சொல்லிட்டு அத எடுத்து வச்சிட்டு ஓக்காந்துருக்க தோழா செய்ய போறே இப்பதா இனிமேதா
சரிங் சரிங்க சிஸ் அப்ப பசங்களுக்கு பசங்ளு செஞ்சுடீங்ளா ஸ்கூலுக்கு போனு
சனிக்கெழம லீவா இன்னைக்கி அவுங்களுக் இன்னைக்கி ஆ தூங்குறாங்க சரி கொஞ்ச லேட்டா செய்லாமே இன்னிக் ஒர் நாள் லே ட்டா செய்லாமே சொல்ட்டு ஒக்காந்துக்குற தோழா
நாலு கெழம கூட தெரியாம உட்காந்துகுனுகிற சிஸ்டர் பாருங்க இன்னிகிதா சேட்டர்டேனே நீங்க சொல்லிதா எனக்
இது உங்களா சனிக்கிழமன்றதே மறந்துட்டீங்களா நல்ல விஷ்யந்தா உங்ளுக்கு செம இது வீட்ல இருந்துமே இன்னொர்த்த பேஸ்வாங்க ஞாபகவரு இங்க யாரிட்ட பேச போரு நம்ப அதுனால தெரில உங்ளுக்கு அதான
ஆமா சிஸ்டர் நா அவங்ளுக்கு ட்ரை பண்ற அது வேல பாத்துட்டு உங்குளுகு அனுப்ச் போற சிஸ்டர் நீங்க இப்பதா
அ கண்டிப்பா இப்ப அரமண்நேரத்துல அம்ச்சுட்ருவ நல்லாதா இருக் கு நா சும்மாதாருக்கு செக் பண்ற்ருவ நானு
நீங்க சாப்பாடு செய்யுங்க உங்களுக்கு அதுக்குள்ள வந்துரு சரிங்ளா ஆ நீங்க சாப்புறதுக்குள்ள வந்துரு புரில சிஸ்டர்
வாங்க பொங்கல் செய்ற சாப்
இல்ல இல்ல சிஸ்டர் பொங்கல் சாப்ட்டா தூக்கமா வந் துரு அதுதா சிஸ்
பொங்கல் சாப்ட்டா தூக்கோ வராது து தோழா கொஞ் அளவா சாப்ட்டா தூக்
கரெட்டுதா வித்து சா அது தா நீங் சாப்புடுங்க நீங்க கேட்டதே எனக்கு போது சாப்ட்ட மாரி ஆய்டு
செய்யில கூப்புறே அதா கேட் சரி சொல்லுங்க தோழா அப்புறோ வேல போலி போட்டீங்ளா
டர் போனு சிஸ்
என்ன டைம் டைம் என்ன தெரியிங்களா இப்ப
எயிட் தேர்ட்டினு நெனக்கிறே சிஸ்டர் ஆஹ் பக்கத்துலதா சிஸ்டர் பைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் வரும் அதா ஆஹ்
வேண்டித்தா
ஆஹ் அதா சிஸ்டர் போயிடலா
இப்போ ப்போ போயிட்டீங்கன்னா ஆறு மணிவர்ல அங்கயே
அங்கே ஜெயில் மாரி உக்காரணு சிஸ்டர் ஒரு மீ ஆஹ் வரு சிஸ்
சனியன
புரியில சிஸ் டர் ஆமா சிஸ்டர் ஏன்னா வீக் வே வீக்கெண்டில தா நெறைய இது வரும்
ஆமா அதா கரெக்டா சொல்றேன நானு வெள்ளி சனி த்ருவாங்க அதே மாதி அந்த சேலரி டேஸ்ல அந்த மந்த் பத்து நாள் அப்படியே நம்ம புலுஞ்சி எடு
ஆமா சிஸ்டர் கரெக்டா சொ நெறய சேரி
இல்ல இது ஆர்டர் போட்டு போட்டு போட்டு சாவடிச்சிருவாங்க அதே மாரி மாச கடைசி அப்டியே கொஞ்ச டவுனா வரு உம் அ அப்ப சனி ஞாயிரல்லா கொறையாது வேல இருந்த மாரியேதா இருக்கும்
இங்க மோஸ்ட்லி அதா இந்த பத்தா தேதி இந்த மாரி எல்லா
அப்பு அதா சொல்றனே தலசொரிய கூட நேரோ இருக்
ஆமா சிஸ்டர் ஆமா சிஸ்டர் அதா சரி அதா சிஸ்டர் வேற எதா ட்ரை பண்ணலாண்டுதா சிஸ்டர் பாக்கறே திஸ் அ இதுப்ப ஃபீல்டு வர்க் கேஸேஜெல்லா நம்ப
ஆஹ்
அதுதான் சிஸ்டர் நானு சென்னை கின்னை அந்த மாரி அந்த சைடு ஓடிடலமான்னு பாக்குறேன் பட் தெருங்கல் உ சரி வீட்டிக்கு சொந்த ஊருக்கே போயிட்டு அங்கேயே எதான் செய்யலாமான்ட்டு
ம் இல்ல இந்தப் பழகிட் சொந்த ஊர்லல்லா போய் என்ன பண்ண ப்புறீங்க என்ன விவசாயம் பண்ண முடியும்
கரெட்டு தா சிஸ்டர் ஆஹ்
லோ
இல்ல இல்ல அந்த மாதிரி எல்லாம் எது இல்ல சீத்தா நம்ம விவசாயம் விவசாயம் தெரியும் சி அதை பத்தி தெரியும் ஆனா அது பத்தி பாதி தெரியாது சிஸ்டர் அது அது எதோ சொல்லுவாங்க நா பட்டு கட்டியதும் பாத்தி கட்டியதும் சொல்லுவாங்க
உம் உம் உம் பெரிய இடத்துக் போய் இப்ப ஒண்ணும் பண்ண முடியாதுப்பா நம்ம இந்த இடத்ல இருக்ற இடத்துல நம்ம என்ன தெரிஞ்ச வேல செஞ்சுன்னு போர்த்தா நல்லது என்ன சொல்ரிங்க அம்மாவ பாத்துக்கங்க அப் ப்ரோ அழு அப்ப அம்மா ஹெல்த்தெல்லா பாத்
ஆஹ் அம்மா பரவால்ல சிஸ்டர் ஓ ஓ அவங்களால கொஞ்சம் நடக்க முடியாது கொஞ்சம் லாங்கா நடக்க முடியாது நிக்க முடியாது அதனால வு ஆஹ் அதனால வீட்லயே இருந்துன்னு ரெஸ்ட் எட்துன்னு அவங்களுக்கு தேவையானத அவங்க சமைச்சிப்பாங்க மத்தபடி டிவி பாத்தீன்னு அவங்க கொஞ்சம் நாடகம் பார்ப்பாங்க நெறையா நாடகம் பாத்துன்னு அப்படியே கொஞ்சோ இதாயிடும் சிஸ்டர் ஹலோ சிஸ்டர் சிஸ்டர் கேக்குதுங்களா